ஆ வணக்கம் தோழி வணக்கம் தோழி கேட்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க சோ
ஆ சொல்லுங்கப்பு எப்டியிருக்கீங்க தோழி எப்டிருக்கீங்க
ஆ நல்லாயிருக்குங்க அப்ற வந்
ஆ நானு நல்ல இல்ல இல்ல தோழி நா வெளியிலதா வந்து பேசிட்டுயிருக் ஆ நீங்க பேசி
அத வெளியில பேக்ரேவுண்ட் வாய்ஸ்லா வர் அப்றோ வண்டி சொன்ட்லா கேட்குது ரிஜெட் ஆயிரு
ஆமா என்னுடைய வீடு வந்து மொட்ட மாடியாருக்காது
அதங்க சவுண்ட் இல்லாம இருக்கணு பேக்ரண்ட் வாய்ஸ் கேக்கூடாது கேட்டா அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டா ரிஜெட் பண்ணிடுவாங்க
தனியா தானே இருக்க ஆமா ஆமா எங்க வீடே மொட்ட மாடியில தான் இருக்கு அதனால அந்த சவுண்டுக்கு கேட்ருக்கு இப்ப வராது சொல்லுங்க சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க நீங்க
ஆ சொல்லுங்க தோழி நல்லா இருக்கன் நீங்க சொல்லுங்க வேற என்ன பேசலா டாபிக் வெய்ச ஃபோ
அதுதா சொன்ன ம இப்போயிருக்குற இந்த மருத்துவ துறைய பத்திதா பேசலா அப்டின்டு
ஆ சொல்லுங்க தோழி மருத்துவத்துறைய பத்தி பேசிக்லா மருத்துவதுறையில வந்து ப்பெண்ண ஆ மரு த்துவ துறையில வந்து இப்ப வந்து என் ஆ பேசுங்க பேசுங்க பேசுங்க நீ பேசுங்
இல்ல தோழி இப்ப நா சமீபத்துல கூட ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தே நானு அங்கயிருக்கிற அந்த ஆ அங்க நடந்த ஒரு சம்பவுதா ஒன்னுமே யில்ல ஒரு சின்ன ஒரு இதுகாக தா வந்துருந்தாங்க அவ்ங்க பாக்க போனா அவங்களுகு ஒணுமே யில்ல ஏ நானு எனுக்கு ஒடம்பு சரியில்லன்றத்துக்காக போயிருந்தே நானு அந்த ஹாஸ்பிடல வந்து குறைஞ்சது முப்பது நாப்பது வருஷமா எனக்கு தெரியு போயிட்டு தா இருந்தே வந்துட்டு தா இருந்தே நானு சரி அங்கயே நாம போய் பா போயிருந்தனால எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க ஒருத்தங்க வந்திரு நாதாங்க அத் சும்மா காய்ச்சலுக் ஜலதோஷத்துக்கு தா போயிருந்தே அவங்களுக்கு வந்து வயத்துல அதாவது ஸ்டமக் பெயின் அப்டின்ட்டு வந்திருந்தாங்க வாந்தி ஒரே வாந்தி நிக்கல எனக்கு அதனால தான் டாக்டர் கிட்ட வந்திருக்கே சரி வந்ததான் சிப்ஸ் எல்லாம் ஏத்தி அட்மிஷன் எலாம் பண்ண பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் அட்மிஷன் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்கள் மறுநாள் வாங்க அபடின்னு சொல்லி அனுபிச்சுட்டாங்க நானு வந்தாச்சு மறுநாள் போனாலு அவங்க வாங்கி தா இருந்தாங்க என்னனு கேட்டா எனக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பாத்தாங்க இந்த பித்த பையில கல் இருக்குது அப்டின்னு சொன்னாங்க அப்டின்னாங்க பித்தப்பை சம்மந்தமாக ஸ்கேனில் பித்த பையில கல் இருக்கு ந்து அத வந்து ரிமூ பண்ணனும்ஆப்ரஷன் பண்ணித எடுக்கணு அப்டினுசொல்லிட்டு செரி ஓக்கே பண்ணிலாமேஅப்டிடு அதுவந்துஸ்கேன்லதா எடுத்து யிருதாங்க செரி ஸ்கேனலதா எடுத்திருகாங்க ஹ இருந்தாலுஅந்த ஹாஸ்பிடல நிறைய பணம் தேவப்படுதே வங்க எனுக்கு அந்தளவுக்கு வசித் வேற ஹாஸ்பிடல் போறோ அப்டினு சொல்லி செரி அங்கிருந்து கிளம்பிவாங்க அந்த ரிச் சட்டா மட்டு எடுத்துக்கி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா அவங்க சொன்னாங்களா இல்ல நா ப்ளட் ரெஸ்ட்டு ரிசல்டெலாம் எடுக்கணும் எடுத்ததுக்கப்பதான் அந்த ஆப்ரேஷனை பத்தியே நாங்க சொல்லுவோ சரி ஓகே ப்ளட்ல்லாம் எடுங்க அப்டி சொல்ட்ரங் ப்ளட் எடுத்திருக்காங்க எடுத்த அந்த ரிசல்டு காலையில கொடுத் ருக்காங்க அந்த ரிசல்ட் வர்துக்கே மறுநாள் ஆகுனு சொல்லிட்டு இருக்க இந்த நிலமையில அவங்கூட யாருமேயில்ல அவுங்க மருமக மட்டுதாயிருந்துயிருகாங்க அவங்க பையன் பீரின்டனு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வெனன்டு அந்தஹாஸ்பிடல்மேல இன்னொரு ஹாஸ்பிட்ல் போந்த அந்த பைய போயிட்டு வர்துக் ல இந்த லேடிக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணியிடாங்களா ஆனா அந்த ரிசல்ட் வரவேயில்ல அந்த பையனுக்கு டவுட் வந்துட்டுயிருக்கு
ஆ
ஏனா நம்ம பம்மா சரிஸ் ரிசல்ட்டே வர்ல அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட்டிட்டு போகிறீங்க எங்கே கூட்டிட்டு போகறீங்கள இல்லை ஆப்ரேஷன் டாக்டர் சொன்னான் இல்லை நன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டே வராத பட்சத்தில் நா அனுப்ப மாட்டேன் தேட்டருக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்ன இருந்தாலும் எனக்கு தெரி்சதுக்க தான் அனுப்புவே சரி ஓகே அப்டின்ட்டு அந்த ரிசல்ட் த்திகுல்ல பாத்தர்ள அங்க முதல்ல எடுத்த ஸ்கேன் ரிப்போட்டே ம் தப்பான ஒரு துதானா எடுத்திருக்காங் கல் இருக்குன்னு சொன்னதே ஆமா கல்லுயிருக்குதுனு சொன்னதே ஒரு தப்பான ஸ்கேன் ரிப்போட்டு அடுத்தது இவங்க ப்ளட் எடுத்து ரிசல்ட் ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த லேடிய வந்து ஆப்ரேஷன் த்தேட்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னறது இன்னொரு தப்பு பெரிய பிரச்சன யிடுச்சுனா முடியாதவங்க இப்ப இருக்கபட்டவங்க போறாங்க ஓகே அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்த சேந்தவங்க இந்த மாதில்லாம் தப்பான ஒரு
இது நிஜமே நடந்ததான் தோழி
ஆமா நடந்ததுதான் நா சொல்லிட்டுஇருக்கே அந்த மாதிரி தப்பான ன ஒரு இல்ல சப்போஸ் அவங்கல கூட்டிட்டு போயி ஆப்ரேஷ பண்ணியிருந்தாக அத வந்து பித்த பை அத எடுத்துட்டு அத ரிமூவ் பணிட்டு அதுக்கப்ற ஒடம்புல நெறைய நெறைய சம்பந்தமா ஒரு வியாதில்லாம் வரும் நெறைய சம்பந்த இதுவ எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது சொல்றத சொல்றே நானு அது தப்பான ஒரு இதுதான் கலந்தது அத சொல்றே நானு அது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு அதுக்கபற அவங்கல கூட்டிட்டு வந்து பாத்தா ஒண்ணுமேயில இல்ல சாதாரண ஒரு அந்த பித்த பை புன்ணு அதனால வந்த வலி இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு யிருக்காங்க அதுகான ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்துட்டு இருக்காங்கனா மூலிகை மருந்து செடில்லாம் இருக்கு மூலிகைகள் செம்பருத்தி
பண்ணி எடுத்தட்டு இருக்காங்களா சரி
ஆம்மா இப்பதிக்கு எடுக்கல வீலதான் இருக்காங்க வெறும் அந்த பூ செம்பருத்தி பூ இட்லி பூ சங்குப்பூ அருகம்புல் ஜுஸ்சு ஆ இந்த மாதிரி ஐட்ட தான் எடுத் கடவுள் புண்ணித்ல இப்ப நல்லாவே இருக்காங்க அதான் எனக்கு மனஸ் ரொம்ப கஷ்டம ஆயிடுச்சு ஆஹ் கடவுள் படி நல்லா இருக்காங்க இப்ப அவங்க நல்லா சாப்பிடடுறாங்க நல்லா இருக்காங்க வாந்தி அந்த பித்தப்பைன்ற இதுவே இல்ல அததான் நான் சொல்றேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க இப்ப செஞ்சது வந்து தப்புதானே அது பணத்துக்கு ஆசைப்ப அப்படி தானே அவுங்க செஞ்சுருக்காங்க பெரிய ஹாஸ்பிட்டல் நல்லா பாப்பாங்க அப்படி நம்பிக்கையா கூட்டிகிட்டு போய் நாம சேர்க்குறோம் அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்து எதுக்கு அந்த இப்போ அவங்க கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் வரைக்கும் போய்ட்டு அவங்க கை காசு கொடுத்து இது வந்து தேவையில்லாத ஒரு இது தானே சொல்லுங்க நம்பி தானே போறாங்க எல்லாரும் நல்லாயிடும் அப்படின்றதுக்கு அவுங்க பணத்துக்கு ஆசப்பட்டு செஞ்சது பெரிய தப்பு இல்லியா அந்த மருத்துவ துறையில அதுலாம்
ஆமாங்க
அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நடந்த ஒரு விஷயம் அதை நான் சொன் சொல்லணட்டு அதனால தா சொல்லுவே நீங்க சொல்லுங்க மேம்
நான் என்னோடய அனுபவம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க மருத்துவத்துல ஆனா மருத்துவத்துல மருவத்து
ஆ
இல்ல மருத்துவத்துல வந்து தொழில் பத் இதுல வந்து ரொம்ப யா என்னது இதுல அது வேணா தெரியும்
அது தெரியும் அது முன்னேறுது அதே அளவுக்கு இந்த மாரி கீழ்த்தனமா பண்றது தப்பு இல்லியா பணத்து காசப்பட்டு பண்ணுறது அதே தப்ப தான் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரியுடைய பொண்ணு அவுங்களுக்கு இதே நெலம வந்து அவுங்க இறந்தே போயிட்டாங்க அவுங்க
அப்படி
அதனால இப்பல்லாம் இறந்ததேட்டாங் ஆமா
ஆமா மேடம் இப்ப வந்து நெறைய டாக்டர்ஸ் வந்து நெறைய தப்பா நல்லா சரியா படிக்காம ஜூனியர் டாக்டர் நல்லா எ எக்ஸ்பிரியன்ஸ் இல்லாதவங்களாம் வந்து ஆஹ் வந்து பண்ணிறாங்களா
கடவுள்க்கு அடுத்ததா அவங்கள தான பாக்குறாங்க
நா நியூஸ்ல ஒன்னு படிச்சே பார்த்தா டாக்டர் வந்து உள்ள வந்து சிஸ் த்துல வச்சு தெரியாம வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களாம்மா அந்த லேடி வந்து ரொம்ப நாள வயிறு வலிக்குது வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு வந்து பா்த்தாங்கன்னா அப்றோ ஒருனா வந்து அ ஸ்கேன் பண்ணி பாக்கும்போ உள்ள வந்து சிஸர் தெரிஞ்சுதாமா அப்புறோ வந்து ஆப்ரேஷ் பண்ணி திருப்பி எடுத்து அந்த அம்மா எப்டி வலியோடுருந் இவ்ளோ நாளா
ரொம்ப ரொம்ப அதா ச சகோதரியுடைய பொண்ணு சகோதரியுட பொண்ணு அவங்க ரெண்டாவது பாப்பா எடுக்க இருக்கும் போது அது என்ன பண்ணாங்கன்றதே தெரில எங்களுக்கு மொதல்ல பாப்பா பொறந்தது ஆப் ஆப்ரேஷன் பண்ணிதா எடுதுட் வந்தாங்கா நார்மலாச்சு அஞ்சி வருஷத்துக்கு அப்றமா ரெண்டாவது பாப்பாமே வெங்கனதுக்கு அப்றோ அதே ஹாஸ்பிட்டல் தா கூட்டிட்டு போணு அதே மாதி தா உள்ள அனுப்ணோ நாங்க போன அர மணி நேரத்ல பாப்பா பொறந்துடுச்சு எ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க பாப்பாவையு எடுத்துட்டு வந்து போட்டாச்சு இவங்க எடுத்துட்டு வந்து போட்டா எப்ப அந்த முதல் பாகுக்கு அவளுக்கு அவ்வளோவா வலியே இல்ல அவளுக்கு இவளுக்கு வலியால ரொம்ப துடிச்சா இவ ஏன் இந்த மாதி துடிக்கிறா அப்டின்ட்டு மறுநாள் போச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா வய்துலிருந்து ஒரு மாதிரி தண்ணியோ சீவோ வந்துட்டுருந்தது கூப்ட்டு கேட்டதுக்கு ஒன்னுல்ல நாங்கன்ரெஸ்ஸிங் பண்ணுறோன்னு உள்ள எங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு போனோங்க ஒன்னவர் ஆயி கூட பா பாப்பாவ வெளிலேயே கூட்டிட்டு வர்ல அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து போட்டாங்க உள்ள என்ன நடந்ததுனே எங்களுக்கு தெரியாது பாப்பாவ கிட்ட என்னமாச்சுனா எனக்கு அந்த மயக்க செலுத்து மறுபடியு அந்த தெய்யல கிழிச்சி எனக்கு தெயல் போட்டாங்க அது உள்ள இருந்து என்ன எடுத்து தங்க எது பண்றாங்கன்னு எனக்கு தெரில என்னால வலி தாங்க முடியல அன்னைக்கு அந்த செஞ்ச தப்பு அவளுக்கு வந்து அந்த எமனாவே மாறிடுச்சு ஒரு ஆறு மாசத்துக்குகப்மா அந்த பாப்பா அந்த புண்ணாலே எறந்தே போயிட்டாங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு எங்க கிட்ட சொல்லியிருக்கோனு
யாரது அவங்க வந்து யாரும் பொண்ணா அவங்க
மா எங்க அக்கா பொண்ணு அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல நடந்தது தவறுதா
அப்டிங்களா சேரி சேரி
போரோ நம அது அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப கவர்மெண்ட்ல்ல போறாங்க போன இதில நல்லா தா பார்க்கற போன அடுத்த நிமிஷமே நல்ல மருந்து கொடுக்குறாங்க நல்லா பார்க்கறாங்க எனக்கு தெரிஞ்சு பணத்த செலவு பண்ணிட்டு போறதோட தமிழ்நாடு அரசு க மருத்துவமனையில நல்லாவே பாக்குறாங்க நாம நினைக்கிறோ அரசு மருத்துவமனைக்கு போனா நல்லா பார்க்க மாட்டாங்களா அப்டின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கதா நல்லா பாக்குறாங்க
இல்ல மேடம் இந்த இப்ப வந்து அரசு மருத்துவமனைனா அந்த இது சுகாதார மையம் சொல்லுவாங்கல்ல வெறு க பணி மட்டும் பாப்பாங்கள டெலிவரி மட்டும் ஆ அந்த ஆஸ்பத் டெலிவரி மட்டும் பாக்குற ஆஸ் க்கு நல்லா பாப்பாங்க எங்க வீட்டுப் பக்கதுல ஒரு ஆஸ்பித்ரி இருக்கு சுகாதார மையன்னு சுகாதார மைய் இன்னு ஒன்னு இருக்குது கவர்மெண்டோடதுதான் ஆனா டெலிவரி மட் மட்டுந்தான் பாப்பாங்க நல்லா நீட்டாவு இருக்கும் ஆஸ்பத்திரி அ பிரைவேட் ஆஸ்பித்திரி கூட அப்டி இருக்காது ஆ அந்த மாரி நல்லா நீட்டா பாத்துகுறாங்க ரொம்ப சீரிஸ் கேஸ வந்து ஜிஹெச்சு அனுப்பிருவாங்க
அப்டிங்க ஆ இங்க கூட இருக்கு சென்னைல அதான் அ இது இருக்குது ஆர் எஸ் ஆர் எம் அப்டின்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்
ஆ சரிங்க
ராதாகிருஷ்ணன் அ இருக்கு எம் ஜி ரோட்ல அங் எங்க இருக்குற மாசமா இருக்குறவங்களு முடியாதுன்ற பட்சத்துல அங்க அனுப்புனா அந்த அளவுக்கு நார்மல் தான் பண்றாங்க நார்மல் டெலிவரி தான் பண்றாங்க நல் ல்லா ட்ரை பண்றாங்க நல்லா பாக்குறாங்க தோழி
சரிங்க ஆ நாள எனக்கு வந்து டெலிவரி ஆ எனக்கு வந்து டெலிவரி வந்து பஸ்ட்டு பையன் பஸ்ட்டு பையன் பிறக்கும்போது வந்து பாத்தீங் என்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாங்க எனக்கு வந்து இந்த டெஸ்ட் லா எடுபாங்கல்ல அது ரொம்பக் பெரிய ஹாஸ்பட்லு அ பெரிய ஹாஸ் புள்ள கே பீஃஸ் வந்து டெலிவரிக்கே வந்து ஒன்னே முக்கால் லட்ச் சருவா என்னமோ ஆச்சு
அப்டிங்களா தோழி நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு தோழி நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு கால் பண்ற தோழி நானு
நேரொ முடிஞ்சிடுச்சுங்களா இல்ல இல்ல இருக்குதே
பத்து நிமிஷோ முடிஞ்சிருச்சே பாருங்க பத்து நிமிஷோ இருவது நிமிடங்கள் ஆயிடுச்சு தோழி நா பண்றேன் ஆ நைட் டைம் பாத்து ங்கிட்டதான் பேசிட்ருக்கே தோழி நானு நான்